வணக்கம்
ஆ வணக்கம்ங்க எப்டி இருக்கீங்கங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க இன்னிக்கி வந்து மொபைலு ஃபோன் நவீன உலகின் அற்புத கண்டுபிடிப்பு அப்டிங்கிறத பத்தி பேஸ்லான் இருக்கேங்க
ஓகேங்க
இப்போ பாத்தீங்கனா சேர் சேரி இப்ப பாத்தீங்கனா மனித வாழ்க்கைல வந்து இன்னிக்கி மொபைல் ஃபோன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாதனமா மாறிடுச்சு கால்ல ஏழ்ந்ததுல ஏழ்ந்து மொப ஏழ்ந்து ஏழ்ந்துக்கும் போதே மொபைல் ஃபோன பாத்துட்டு தா நம்ம ஏழ்ந்துக்கிறோ நைட்டு தூங்கும் போது மொபைல்ல அலாரம் வெச்சிட்டு தா தூங்கணு அதுனால வந்து கால்த்து ஏழ்ந்துக்கறதுலேர்ந்து தூங்கற வரியு எல்லா வி வ நம்மளுடைய வாழ் கைல வந்து எல்லா விஷ்யத்துக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோன் ஒரு அங்கமாக தா இர்க்கு நம்ம வந்து அத பயன்படுத்திக்கிட்டே தா இருக்கோ தெனமு அதுனா அதுனால வந்து இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத சாதனமாவே இப்போதிக்கு இருக்கு இது வந்து தகவல் தொழில்நுட்ப துறையில ஏற்பட்ட மிகப் பெரிய புரட்சிகள் அதுல வந்து இந்த ஒன்றாக இந்த மொபைல் ஃபோன வந்தே நம்ம சொல்லலா
ஆமாங்க கரெக்ட்டா சொன்னீங்க அதாவ்து என்னன்னா அந்த காலத் துலல்லா வந்து ஒரு செய்தி ஒரு நியூஸ் ஸ வந்து அனுப்பறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஒரு லெட்டர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்கங்க அது என் னன்னா தொலைபே இப்பல்லா பாத்தீங்னா தொலைபேசி வந்துருச்சா அதுனால எப் போமே ஃபோன் தா இப்பல்லா எதா இர்ந்தாலு எதுக்கெடுத்தாலு ஃபோனு ஃபோன் தா யூஸ் பண்ணிட்ருக்காங்க உலகத்துல எந்த மூலைல இருந்தாலும் ஒரு சில நொடிகளலே ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க தொடர்புக்கொள்ள மொபைல் ஃபோன் தாங்க யூஸ் பண்றாங்க இது வந்து மனிதனோட வாழ்க்கைல வந்து மிகவு ரொம்ப எளிமை ஆயிர்ச் சு அப்டின் சொல்லலாங்க
ஆமாங்க இப்போ இந்த ஆரம்ப காலங்களல்லா பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து வெறும் அழைப்புகள மட்டுந்தா செய்ய முடியு அதுல வந்து ஒருத்தர்ட்டர்ந்து இன்னோர்த்தருக் அழைப்பு மட்டுந்தா நீங்க பண்லா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கனா ஸ்மாட் ஃபோன்ஸ் அப்டி வந்துருச்சு அது வந்து அதுல வந்து பாத்தீங்னா பல்வேறு வசதிகள்ருக்கு இணைய வசதி இருக்கு கேமரா நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்கலா வீடியோ கால் இப்போ பண்ணலா நீங்க வந்து வெப் மீட்டிங் அ இதுல பண்ணலா ஃபோன்லியே அதுக்கப்றோ சமூக வலைதளங்கள் இது மாரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாரி வந்து நம்மளுடைய கருத்துக்கள பகிர்றதுக்கான இதுவு இருக்கு அன் அதுக்கப்பறோ வந்து அ இன்டர்நெட்ல வந்து நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு நமக்கு தேவையான தகவல்கள் நம்ம க க ஒருத்த தொடுது தொட்டாலே பாத்தீங்கனா எல்லா தகவல்களு நம்ம கைக்கே வருது அதுக்கப்பறோ வங்கி சேவை கள் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதுலா இப்போ வந்து மொபைல்லே வந்துருச்சு வங்கி சேவைல வந்து எம்ம எவ்வளோ பேல வங்கி கெ கணக்குல வந்து மீதம் இருக்கு எல்லாமே வந்து நம்ம மொபைல் ஃபோன்லயே வந்து ஆப்புகள் மூலம் பாத்துக்கலா அதுனால வந்து இவ்ளோ ஒரு பயன்ப பாடுகளும் க கலந்த ஒரு சாதனமா தா இந்த மொபைல் ஃபோன் இப்போதிக்கு இருக்குங்க
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்கங்க அதாவ்து என்னன்னா உலகத்துல எந்த இடத் துல இருந்தாலு ஒரு நம்ம குடும்பத்தினர்டையும் சரி நண்பர்ட்டயும் சரி ஒரு ஆபீஸ்லயும் ச ஆபீஸு எல்லா இதுக்குமே வந்து நம்ம என்னன்னா மொபைல் ஃபோன யூஸ் பண்ணி தாங்க நம்ம தொடர்பு கொண்டுட்டு இருக்கறோம் இதனால வந்து இது வந்து ரொம்ப அதிகமாவே பயன்படுது அப்டின்னு சொல்லி சொல்லுவங்க ஒரு அவசர காலத்துல ஒரு விபத்தே ஏற்பட்டுச்சு அப்டிங்கும்போது நம்ம ஒரு ஆம்பலன்ஸ போ இது பண்றதுக்கு மொபைல் மொபைல் ஃபோன் தானேங்க இப்போ யூஸ் ஆகுது அதனால வந்து இது வந்து மொபைல் போனுங்கறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லா விதத்லயுமே வந்து நமக்கு பயன்படுது அப்டின்னு சொல்லி நா சொல்வேங்க
ஆமாங்க இப்போ வந்து நீங்க பணமே வச்சுக்க வேணாம் இப்ப பாத்தீங்கன்னா மூலமாகாவவே வந்து பணம் அனுப்பிலாம் ஆன்லைன் வங்கி சேவைகள் நா முன்னாடி சொன்ன மாரியே நமக்கு வந்து எல்லாமே எளிமையாவே கெடைக்குது அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு இந்த பாட்டு கே படம் பாக்கறது வெளயாடுறது எல்லாம் போன்லயே வெளயாடலாம் நீங்க அதனால தா எல்லாருமே குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபோனு கையமாவவே இருப்பாங்க எப்போமே அவங்கல்லாம் பாத்தீங்கன்னா போன்லயே தா வளையாடிட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அத வளையாட ஆரம்பிச்சா வந்து நேரம் போறதே வந்து தெரியாது அதனால வந்து நமக்கு போரும் அடிக்காம இருக்கும் இந்த மாரியான பொழுதுபோக்கு அம்சங்கள்ல்லாம் வந்து மொபைல் போன் வந்து வழங்குது இதெல்லாம் வந்து முன்னாடி நமக்கு எங்க அப்டின்னு க தேடிக்கிட்டு இருந்தோம் இப்ப எல்லாமே கைலயே பொழுதுபோக்கு இருக்கு வீட்டு வீட்ட விட்டே வெளில போக வேணாம் நீங்க வீட்லயே ஒக்காந்து பொழுதுபோக்குக்கு வந்து ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு மொபைல் ஃபோன பாத்தாலே போதுங்க அதுவே நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்குங்க
ஆமாங்க நீங்க சொன்னீங்க கரெக்டா சொன்னிங்கங்க ஆனா வந்து நீங்க சொன்ன மாரி குழந்தைகளுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி இந்த மொபைல் போன் வந்து நல்ல முறைல எல்லா பொழுதுபோக்களையும் எல்லா இதுக்கும் வந்து இணையவழி வகுப்பு கல்வி வீடியோ கல் மின் புத்தகங்கள் இதெல்லா வந்து அதுல வந்து நம்ம பார்த்துக்க முடியுங்க ஆனா பாார்த்தீங்கன்னா நெறைய கொழந்தைகள் என்ன பண்றாங்க அப்டின்னா இந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து ரொம்ப அடிக்க டைறாயிறாங்கங்க அதனால வந்து நெறைய விளைவுகள சந்திக்கறாங்க கண் சரியில்ல பார்வ சரியில்ல்லாம போறது அந்த சின்ன வயசு லயே வந்து கண்ணாடி யூஸ் பண்ற மாரி ஆகிடுது கண்வலி கண்வீக்கம் இந்த மாரி ரொம்ப ஒரு தாக்கத்த வந்து ஏற்படுத்துது அப்டின்ற ஒரு இதையு நா சொல்வேங்க
ஆமாங்க இப்போ மாணவர்கள் நீங்க சொன்ன மாரி கொழந்தைங்கள் வந்து இது ஆறாங்கன்னா மாணவர்களு எடுத்து க்கலாமே அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நறைய விஷயங்கள இந்த மாரி மொபைல் ஃபோன்னால வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆறாங்க வந்து பார்த்திங்கன்னா கவனம் முக்கியமான இப்ப விஷ்யம் மாணவர்களுக்கு தேவைனா கவனம் அப்போதா அவங்க வந்து படிப்புல வந்து நல்லா இது பண்ண முடியு ஆனா படிப்புலயே கவனம் செலுத்த முடியாம இப்போ படிக்கறதுக்கு வந்து நா மொபைல் போன எடுக்கறேன்னு சொல்ட்டு எடுப்பாங்க ஆனா அது வேற விஷயங்களுக்காக வந்து பயன்படுத்துற மாரி ஆயிடு ஏன்னா ஆனா அத்தகைய தன்மை கொண்டது அலைபேசி அந்த மாரிதா ம மக்க மாணவர்களூ அடிக்ட் ஆயிட்டாங்க அதனால படிப்ப வந்து கவனோ செலுத்தவே முடியமாட்டேங்குது படிப்புல அது எப்ப பாத்தாலூ விளையாடிட்டே இருக்காங்க அப்ரொ வந்து சமூக வலைதளங்கள் அதுலயே வந்து ஃபுல்லா மூழ்கி இருக்கத் னால கவன சிதர்வு சிதைவு சிதறல் ஏற்பட்டு அ வந்து அவங்களால நல்ல மதிப்பெண்கள் பெற முடியல கிளாஸ்லயூ வந்து கவனிப்பு கவனிக்குறதுக்கு முடீல இப்போ ஒரு வந்து நம்மல்லா ஒருவ இருவது ஒருவ அஞ்சு நிமிஷோ மேல பேஸ்னாலே கேக்க முடில ரொம்ப அட் டென்ஷன் டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு எல்லாருக்குமே முன்னாடி இருந்த மாரிலா கான்சன்ட்ரேஷன் அட்டென்ஷன் எல்லாமே இப்போ ரொம்ப கொறஞ்சிடுச்சு அதுக் காரணமே இந்த மொபைல் ஃபோன் ரீல்ஸு அதனால தா அவங் காரணம்
ஆமாங்க கரெக்டா சொன்னிங்கங்க இப்ப ஆ அதாவது மொபைல் வந்து ஃபோன் வந்து நமக்கு நன்மைகளூ இருக்குங்க என்னன்னு பார்த்
இப்ப முன்னல்லா பாத்தீங்கன்னா பேங்க்ல தா பேங்க்ல இருந்து தா பணத்த எடுத் த்தே நம்ம எவ்லோ தூரத்துக்கு அந்த பணத்த வந்து நம்ம பத்தரமா பஸ்ல போனாலூ செரி பைக்ல போனாலூ செரி ரொம்ப சேஃப்டியா நம்ப கொண்டு போற மாறி இருந்ததுங்க ஆனா இப்ப பாத்தீங்னா இனி இது அ பணத்த வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா கைல வச்சுக்க ஆமா மொபைல் மூலமாவே வந்து பனொ வந்து அனுப்பிக்கிறாங்கங்க ஆன்லைன் வங்கி சேவைகள்லா வந்துருச்சுங்க அதனால என்னன்னா இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கைய வந்து ரொம்ப அது எளிமையாக் ருச்சு அப்படின்றத வந்து நா சொல்லுவேங்க
ஆமாங்க இப்போ இதனால வந்து ப பிறகூ சில பிரச்சனைகள்லா வந்துட்டு தாங்க இருக்கு இப்போ சமூக உறவுகள் இப்போ நம்மளுடைய ஒரு விருந்தினர்கள் வீட்டுக்கெலா நம்ம போறதே கெடையாது ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு அதுவூ கூட வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேர்ந்து வந்து சுத்தமா யாரோடையுமே நம்ம பேச மாட்டேங்கிறோ அ சமூக ஊ உறவுகல்லா விட்டு போய்டுமோ அப்டிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு தாங்க இருக்கு மொபைல்ல தா நம்ம பாத்தீங்ன்னா அதிக நேரொ செலவு பண்றோ மனித உறவுகளுக்கு வந்து ஒரு அது இதுவே குடுக்க மாட்டேங்குறோ மரியாதையே குடுக்க மாட்டேங்குறோ யாரு வந்தாலு ஹாய் அப்டினு சொல்ட்டு உள்ள போய் ஃபோன உக்காந்து பாக்க ஆரம்பிச்சிறோ இதுதாங்க எப்போ பாத்தாலு நடந்துகுட்ருக்கு இந்த சமூக உறவுகள் குறைதல் வந்து இருக்கக்கூடாது அப்டி பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன குறைக்க கனு அத கொரச்சாதா இது வந்து நல்லா அ ரொம்ப நாள் வந்து நம்ம உறவுகள விட்டு விட்டு கொடுக்காம இருக்க முடியும்ங்க
ஆமாங்க கரெக்ட்டா சொன்னீங்க இது என்னன்னா மொபைல் போனுங்கறது உடல் நலத்தை பாதிக் கிறது அப்படின்னு கூட நா சொல்லுவேங்க ஏன்னா நீண்ட நேரம் வந்து குழந்தைகளூ செரி அ எல்லாருமே செரி வீட்டுல உள்ளவங்களும் செரி மொபைல் போன் வந்து அ நீண்ட நேரம் வந்து ப பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்டின்னா கண் வலி கண் சோர்வு தூக்கமின்மை கழுத்து வலி இந்த மாதிரி நெறய பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுங்க கண்ணுல வீக் கம் இதெல்லா வந்து நெறய பேர் என்ன பண்றாங்க அப்டினா அந்த காலத்துல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே கண்ணாடி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட ஸ்பெக்ஸ் போட்றாங்க கண்ணாடி அதிக அதாவது நம்ம நடைமுறையில மக்கள் பார்க்கறத பார்த்தா கண்ணுலே எல்லோருமே வந்து அந்த புது விதமா டிசைனா வந்துருச்சு அப்டின்றனாலன்னு இல்லாம அந்த மொபைல் போன் தாக்கத்தினாலயே வந்து கண்ணாடி தாங்க யூஸ் பண்
அந்த அளவுக்கு ஆய்றுச்சுங்க அந்த மொபைல் போனோட ஆ தாக்கம்
ஆமாங்க அதனாலதா வந்து இத செரியா பயன்படுத்துவதற்கான தேவை இப்பருக்கு தேவையான நேரத்தில மட்டுந்தா நம்ம எடுக்கணு எப்போவு தேவைக்காக தா உவ அலைபேசிய வந்து நம்ம பயன்படுத்திட்ருந்தோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாயமு இஷ்டத்துக்கு பயன்படுத்துறோ அந்த மாரி பண்ண கூடாதுங்க தேவையான நேரத்துல மட்டுந் தாங்க மொபைல் போன வந்து பயன்படுத்தணு அது மட்டு இல்லாம படிக்கிற நேரத்துல மொபைல வந்து தவிர்க்க வேணுங்க ரொம்ப யூஸ் பண்ண கூடாது ஆனா வந்து இது த்த ரொம்ப கம்மி பண்ணிக்கணு யூஸ் பண்றத ரொம்ப அதுலயே உக்காந்து இருக்கூடாது
ஆமாங்க இப்ப என்னன்னா இப்ப நம்ம நேர்ல ஒரு சமூக உறவுகள்னு பாத் தீங்னா ரொம்ப குறைஞ்சு போய்ருது நேர்ல நம்ம ம மக்கள் வந்து ஒருவர ஒருவர் பேசிக் கொள்றத விட போன்ல தா இப்ப அதிகமா நம்ம பேசிக்கிறோ எதுக்கெடுத்தாலு எல்லா ஆ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலு செரி உறவினர்களா இருந்தாலு செரி முன்னாடியெல்லா நேர்ல போய் சந்திப்போ இப்போ பாத்தா ஃபோன்ல தாங்க நம்ம அ ரொம்ப நம்ம பேசி எல்லா விஷயங்களையு ஷேர் பண்ணி நம்ம போனே தா உலகோ அப்டின்னு இருவத்தி நாலு மணி நேரமு அத காதலையு கைலயு வச்சுட்டு தாங்க இருக்குறாங்க அதனால முடிவா இப்போ என்ன சொல்ல வரேன் அப்டின்னா மொபைல் ஃபோனு அப்டின்றது வந்து மனித வாழ்க்கைய வந்து மாற்றியமைத்த ஒரு ஆள் அற்புதமான கண்டுபிடிப்புன்னு கூட நா சொல்லுவேங்க இது வந்து நமக்கு பல நன்மைகள வழங்குது ஆனால் வந்து நம்ம அத அளவோடயு பொறுப்போடையும் பயன்படுத்தினால் அது வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவேங்க அதாவ்து மொபைல் ஃபோன் வந்து அடிமையாகாம அதுக்கு அது தேவை நம்மளோட தேவைக்காக மட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஒரு நல்ல இத தருன் சொல்லிட்டு நா இத்தோட வந்து அ முடிச்சுக்கிறேங்க அடுத்து மீண்டும் வேற தலைப் ப்புல சந்திப்போங்க நன்றிங்க
நன்றிங்க நன்றி ம்